ஹலோ ஹலோ எப்டி இருக்கீங்க?
ஆஹ் நல்லா இருக்கங்க. நீங்க எப்டி இருக்கீங்க?
க என்ன பண்ணிட்டிருக்கீங்க?
உம் சும்மாதாங்க நீங்க
அஹ் நானு படம் பாத்துட்டு இருக்கே
உம் என்ன மாதிரியான படங்கள் லா ரொம்ப விரும்பி பாப்பீங்க
உம் எந்த மாரி படம் விஜய் ஆக்சன் அந்த மாரி த்ரில்லர் மூவி அது மாதிரி த்ரில்லர் மூவினா கொஞ்ச நைட் டைம் பாக்குறப்ப கொஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருப்பே
ஓகே
நீங்கெல்லாம் படத்துக்கெல்லா போறதுண்டா
ஆ அது ஒரு சீசன்லா ரொம்ப அடிக்கடி போயிட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சோ கம்மியாயிடுச்சு, ஏன்னா அப்ப ஃப்ரண்ட்ஸ் கூட கொஞ்சோ டச்ல இருந்த அடிக்கடி பேசுவோம்
சரிங்க
இப்ப ஒரு மூணு மாசோ ஃப்ரண்ட்ஸ் யாரு கூடயு சரியா பேசுறது இல்ல
ஏன் பேசுறதுல்ல
அது சின்ன சின்ன மன கஷ்டங்கள் அ எங்களுக்குள்ள நாங்க ஒரு அஞ்சு பேர் இருப்போம், இங்க அஞ்சு பேரும் அஞ்சு பேருக்கிட்டயும் குட் பேசிக்கிறதில்ல.
அஞ்சு பேரும் அஞ்சு பேர்கிட்டயு பேசுறது இல்லையா, அது எப்புடிங்க, ஒருத்தங்க வேணா இருக்கலா அது எப்டி அஞ்சுப் தேரூ
அது அப்புடிதா ஆயிடுச்சு அ பே ஸ் பேசரிசாப் ப்பாவா சில்லியாதா இருக்கும்
சேரிங்க
இப்புடிதாங்க ஆனா ஒண்ணுல்ல சின்ன சின்ன ஃபங்ஷனுக் விட் டுக் போயிட்டோ எனக் கால் பண்ல உனக்கு கால் பண்லன்ற மாதிரி ஒரு பிரச்சன இதுதா
ஃப்ரெண்டு தான விடுங்க
இதுதா கொஞ்ச நாள்ல ஸ் செரி ஆயிடு எப்டியும் உன்னு கொஞ்ச நாள்ல ஏற்காவ ஒருத்தனுக் மேரேஜ் ஆயிடும்
சரிங்க ஓ ஓகேங்க
படங்கள் நானுமே இந்த கிரைம் த்ரில்லர் மூவி தான் ரொம்பவே விரும்பி பாப்ப.
ஆ சரி ஆனா இப்ப வர்ற முக்கால்வாசி படோ அப்புடிதா வருது எல்லாருமே லைக் பண்றனாலயே என்னமோ எல்லாரும்
பாத்தீங்கன்னா தெரியு அதுல அதிகமா இந்த க்ரைம் தில்லர் மூவி தா இப்ப இருக்கூ.
ஆ ஆமா ஆமாங்க.
அவனுங்க எப்புடிதா அது மாரி யோசிக்குறாங்கனே தெரியாது. அவங்க எடுக்குற படோ எல்லாமே ஒரு டிஃப் ப்ரெண்ட்ல நல்லா இருக்கூ.
ஆஹ் கண்டிப்பா நானு சிலத பாப்பே ஆனா என்னன்னா அது கொஞ்ஜொ சிலதுல எபிசோடு மாரி வரனால நாடகம் மாரி அப்டியே லைனா வந்துகிட்டே இருக்கு அது கொஞ்ச டைம் இழுக்ற மாரி இருக்கு ஒரு நாளைக் நா அப்டியே அத விட்றது தூங்கிறது
ஆஹ் ஒரு படம் பாக்க போறன்னா பொயிட் செரீ போங்க கெ ஒரு ஒரு படம் பாக்க போறனா பொயிட்டதுக்கு நா ரிவியூ பாப்ப இந்த படம் எப்டி இருக்கு நல்லா இருக்குமா எனன்ட்டு
செரி
பாத்துட்டுதா அதுக்கப்றோ படம் பாக்கவே ஸ்டார்ட் பண்ணுவ சும்மா பொயிட்டு பாத்தா சவாலல்லா அப்றொ திரும்ப நல்லா இல்லாத படத்துக் இது பாக்காமே விட முடியாது ஏனா எனக்கு முழுசா பாக்கனூனு தோணு ஆஹ்ன் ஓட்டி ஓட் இபாப்ப
ஓகே ஆஹ்
ஏரிவ்ட் பாப்ப நல்லா இருக்கா செர் ஓகே கிரேம்புல்ல ரேட்டிங் வந்து ஒரு ஒன்பது எட்டு அது மாரி குடுத்துருந்தாங்கனா
பாப்பே உம்
செரி நீங்க சொல்லுங்க
இவ பாத்திங்னா வாரத் இதுக்கே ஒரு என்ன நாலு படோ அஞ்சு படோ பத்து படோ அந்த மாரி ரிலீஸ் ஆயிர்க்கு எந்த படோ நல்லா இருக்குன்னே கண்டுபுடிக்க முடியறதுல பஸ்டெல்லா பாத்திங்னா இந்த மாரி இல்ல ஈஸியா வந்து நம்ம என்ன படொ நல்லாருக்கு அப்டிங்கறது நம்ளுக் கூ நம்ம காதுல சீக்ரமா விழுந்துரு இப்ப பாத்திங்னா நம்ம என்னதான் போய் சர்ச் பண்ணாலு எந்த படொ நல் லாருக்கு அப்டின் அத கண்டுபுடிக் கிறக்கே ரொம்ப ந ரொம்ப நேரோ ஆயிருது இதுல வேற படம் பாக்குற மூடே போயிருது நம்ம போய் ஒரு நாளைக்கு பாக்கலா அப்படின்னு நெனைச்சு அ சர்ச் பண்ணோம்னா அதுலேயே ஒரு மண் நேரொ போயிருது
நாலா ரொம்ப கேட்டுனுக்குற படத்த பொறுத்த வரைக்கு இன்னைக்கு இன்னைக்கே பாத்துருவன் ஆஹ் ஹெச் டி யாலா ரிலீஸ் ஆச்சுன்னா ஒ ட்டி இதுல எதாவதுனா அப்படியே பாத்துருவே
செரி
அதனால எனக்கு தெரியல எந்த ஹீரோ அந்த ஹீரோ படந்தா பாப்பேன்ல்லா அப்படி இல்ல நா எல்லா படங்களும் பாப்பே ஆஹ் த்ரில்லரா இருந்தா பாப்பே இல்ல அந்த லவ் ஸ்டோரி கொஞ்சோ அந்த மெரி இருந்தா கொஞ்சோ
ஓகே ஓகே
அஹ் மத்தபடி இந்த ஆக்சனு டிராமா அதெல்லா எனக்கு பெருசாவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அத பாக்கவு மாட் அந்த அந்த வேடு பாத்தாலே நா பாக்க மாட்ட இந்த படத் வ்வா
ஓகே வேற என்ன விசேஷொ இன்னைக்கு வீட்டுல
வீட்ல ஒரு விசேஷமு இல்லைங்க அப்டியே நார்மலா லே ஒங்களு ஒங்க வீட்டுல
எங்க வீட்டுல இன்னைக் காலையில இருந்து விசேஷந்தாங்க
விசேஷமா
ஆஹ் வேல காலையில இருந்து ஒரே வேலங்க செரி நாங்க வெளி ஆ ம் அது என்ன அ பெண்கள் மட்டு எந்த வேல செய்யணு ம்மா ஆண்கள் வேல செய்யக் கூடாதா அப்படின்னு என்ன சட்டம் இருக்கா
அது அது துவத் வழிமுறையா அப்படி நடந்துட் ட்டேருக்கு அதனால அது பண்றாங்க
நீங்கதா வந்து மாத்தணு நாங்களு வேல செய்வோ அப்டீன்னு
இல்ல எனக்கு
ஜென்ரலா சொல்றே உங்கள மட்டு சொல்லல நாங்க எல்லாத்தையுந்தா சொல்றோ இல்ல எங்களுக்கு வந்து சமையல் கட்ல உரிம இரு ருக்கு அப் அப்புடீன்னு வந்து நீங்க எடுத்து பண்ணணு
போண்லாங்க இப்ப ஒர்க் வேலக்கி போல வீ ட்ல இருக்க டைம்ல பண்லா ஆ மத்தபடி ஓரளவுக்கு பண்லா ஃபிரியாருந்தா ஃபிரியா இருந்தா பண்ணலா ஆ நா அதா தப்பு சொல்ல மாட்ட பண்ணக்கூடாதுலா நா சொல்ல மாட் ட எனக்கு விருப்பமாருந்தா நா பண்ணுவ நா பணமாட்டுமல்ல ஃப்யூச்சர்ல யாருக்கு தெரியி எங்க அம்மா அடிக்கடி அதா சொல்வாங்க இப்ப எங்கிட் ட ஏமாத்தினு இருகுற ஒனக்கு மருமக வந்தாதா தெரியு ஒ கத என்னன்ட்டு
சரி அம்மாக்கு எதாது வேல செஞ்சு தருவீங்ளா
அ இல்லிங்க ரொம்பல்லா பண்ண மாட்ட அவுங்கனா சொல்லுவாங்னா எனக்கு நீ தொந்தரவு பண்ணாம இந்த வேல மட்டு செய்ய விடணு
இது ஏ பொண்ணு கிட்ட சொல்ற மாரி இருக்கு தயவ்செய்து போயிருமா எனக்கு ஒரு வேலக்கி நாலு வேல தராத கையெடுத்து கும்பர்றே போயிரு அப்டின்னு என் பொண்ணு கிட் ட அடிக்கடி நா சொல்லிட்ருப்ப
பப்போம் ப்புடிதா நா என்னோடைய வேலைய செஞ்சுப்ப படுத் தூங்கி பெட்ஷீட் எடுத் தவி
அ அதான் ஆ ஆமாங்க உண்மையாலேல்ல வேல செய்யாம இருக்றதே நல்லதுதா ஆனா போய் வேலையே கெடுக்காம இருந்தாலே போதும்
அவங் கிட்ட நா எதனா வேல பண்ண போய் அது எல்லா ஒரு இந்த ஒரு தொகைக் பேச்சுல ஒரு பொண்ணு பேசியிருக்கோ விஜய் டிவிதா நெனைக்கிறே ஆ வேல செய் வேல செய்ய சொன்ன ச்சி கூத்துருவா கைலன்னு சொல்லுவாங்க
புரியல
விஜய் டிவி ல ஒரு அந்த நியா நானா ஷோல பேசியிருப்பாங்க அதுல இது அந்த பொண்ணுடைய அம்மா வந்து ஒரு வேல காட்டனா வேலக்கட்டுற பொன் ஓ ரெண்டு அத ஒடச்சி கைலியே உங்ககிட்ட குடுத்துர்றாங்க வேல கட்டாய பயமா இருக் ந்து சொல்வாங்கல
ஆமா ம் ம் அதுலதா இன்னொரு பொண்ணு இன்னொரு அம்மா சொ சொன்னாங்க எ எப்போ ஜனவரி ஒன்னா தேதி வாஷிங் மிஷின்ல போட்ட போட்டாங்க துணி ஜனவரி ஏழாந் தேதி வந்து நா தா எடுத்து வெளியே போட் அப்பே ஏழு நாளா அதுக்குள்ளயே தா இருந்துச்சு அப்டின்னு சொன்னாங்க செரி பொண்ணுங்கல்லா அப்டிதா இருக்காங்க கொஞ்சோ பேரு ஆன மேரேஜ் ஆய் ச்சுன்னா எல்லா மாறிடுவாங்க
பேருல ப சிட்டில இருக்கற நறைய பேரு அப்டிதா இருக்கங்க சிட்டில இப்ப இ அப்பல இருந்தே சிட்டியில இருக் அவங்களா அப்டிதா இப்ப எங்க அத்த வீட்டுக்கெல்லா போனா எங்க அத்த பசங்க லா நாங்களே பரவாலன்ற மாரி இருப்பாங்க எந்த வேலயு செய் எழுந்துக்கற்தே கால பதினோரு மணிதா எழுந் இருப்பாங்க பத்து மணிக்க எழுந்துதிருப்பாங்க
சரி
இப்ப வேலைக்கு போனாலு வேலைக்கு போனாங்களா வந்தாங்களான்ற மாரி இருக்கோ வேற வீட்டுல எந்த வேல எங்க அத்ததா எல்லாத்தையு திட்டினே பண்ணிட்டு இருப்பாங்க
ம்
இப்பெல்லா அது சகஜமயிடுச்சு
இப்பல்லா யாருங்க வேல செய்யிறாங்க இப்ப பெரியி அஹ அந்த காலத்துக்காரங்குளே இப்ப பெருசா வேல செய்யிறது இல்ல ஏதாவது ஒரு பண் அஹ திருமண விழா அந்த மாதிரி எல்லா நடக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்டி இருந்தாங்க இப்ப எப்பிடி இருக்காங்க எல்லாருமே இப்ப கடைக் த்து ஓட ஆரம்பிச் சாங்க எல்லாருமே வீட்டுல வந்து யாரு வேல செய்யிறது கெடையாது வீட்டுல ரெகுலரா சாப்புறது அது ஓக்கே அப்புறம் மேக் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவ்து வெளிய வாங்கி சாப்ட ஆரம்பிச்சிர்றாங்க
ஆமா அது ஒரு நாள்லா இல்ல வாரத்துல ரெண் நாள் மூண் நாள் வெளிலதா உம் உம் உம் இங்க மதுரக்கி சைட்லா வந்தீங்கன்னா செய்யவே மாட்டாங்க ஃபுல்லா ஹோட்டலேதா இப்போ நா ரூம்ல நா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே ஒரு ஒர்லக் நீங்க அக்கோண்டு இருந்தா பட் நாளுங்கு சமைக்கிலா நெனைப்பே ஆனா ஒரு நாள் கூட சமச்சது இல்ல சமைக்கலான்ட்டு தா அந்த இண்டெக்ஷன் எடுப் ல ப்ரோ அவுங்க வீட்ல இருந்து கொஞ்சோ திங்ஸ்லா எடுத்துட்டு போய் வெச்சே
செரிங்க
அது அதிகபச்சோ ஒரு மேகி மேகி ரெண் டைம் செ ஜ அ அ ஆம்லெட் ஒர் ரெண் டைம் போட்டே அவ்ளோதா அ அதுக்கப்பறோ
கி இன்டக்‌ஷனா
ஆம்மா அப் புறன்னா பண்ணுது கே அளோக்கு மேனஜப்ளா இருக்கோ
செரிங்க
அதுவு ஏன்னா ஹோட்டல்யே ரெகுலரா சாப்ட்டே இருந்தோ ஒடம்பு கெட்டுடோன்டு எடுத்துட்டு போனோ கடசில நா ஒர் டைம் கூட பிரோஜினமா அத நாங்க யூ
உம் செரி செரி எல்லா சமையலு கத்துக்கங்க ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கோ
பாப்போ ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல என்ன நடக் தெரில அதுக் இந்த மாரி நம்ம கிட்ட கொஞ்சோ தெரிஞ்சு வெச்சி ர்து நல்லதுதா
ஆ ஆ கண்டிப்பா
பாக்லா
ஓகேங்க அடுத்த அழைப்புல பா மீட் பண்லாம் ஓகே ஓகேங்க நன்றி வணக்கம்